நீ கேக்குதா
எப்டி இருக்கீங்க
கே எப்டி
உம் நானு நல்லா இருக்க சாப்ட்ட நீங்க சாப்பிட்டீங்களா
உம் சாப்
என்ன சாப்பிட்டீங்க
ஆஹ் அன்னைக்கு ஃரைட் ரைஸ் சாப்பிட்ட
சேரி சேரி அப்புற என்ன பண்றிங்க என் பேர் வந்து கரி கரிஷ்மா
நேம்ல்லா சொல்ல கூடாதுங்க
உம் சேரி சேரி
நாம பேசிருக்கோ தானே
ஆமா ஆமா பேசிருக்கோ
அதா உங்களோட ஃபேவரிட் ரைஸ் சாப்பிட்டேன்ற
சேரி சேரி ஓகே இப்பதா ஞாபக வந்துச்சு
சேரி சேரி சேரி
என்ன சாப்பிட்டீங்க உண்மையா சொல்லுங்க
நெஜமா ஃரைட் ரைஸ் தா சப்பிட்டே என் பசங்க கேட்டுச்சி என் பையன் கேட்டா சேரி ஓக்கே பண்ணலானு சொல்ட்டு பண்ணே சும்மா ஒன்னு இல்ல வெஜிடபிள்ஸ் போட்டுதா ஏன்னா சைவம் மட்டுதா கொண்டு போணு ஸ்கூல அசைவ கொண்டு போ கூடாதா ஆமா அந்த ஸ்கூல்ல அப்டிதா கொண்டு நிறைய ஸ்கூல்ல அப்டிதாங்க சென்னையிலலா
சேரி சேரி சென்னை தாங்க நானு
அதா ஓ தெரியு தெரியு ஆஹ் அதா நெறைய ஸ்கூல கொண்டு போக கூடாது
எங்க ஸ்கூல்ல கொண்டு போலா எங்க ஸ்கூல்ல கொண்டு போக கூடாது ஆனால நாங்க மறைச்சு கொண்டு போய் சாப்பிடுவோ ஏன்னா ஃபிரெண்ட்ஸ் எல்லா ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க
ஆஹ
இப்ப பிரியாணி நா எங்க வீட்டு்ல செஞ்சா ஃபிரெண்ட்ஸ் எல்லாரு கொண்டு வா கொண்டுவான்னாங்க கொண்டு வராம இருக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சேரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே தெரியாம கொண்டு போய் சாப்பிடுவ சார் கேட்பாரு பிரிஞ்சின்னு சொல்லிருவோ
அவ்ளதா இல்ல நீங்க எல்லா பெரிய பசங்க என் பையனுமே குடுத்து விடு சாப்பிடலானுத சொ சொல்லுவ ஆனா ஏ பொண்ணு சின்ன பண்ணா அவங்க மேம் எல்லா பாபப்பாங்க அவங்கதா ஓபன் பண்ணி குடுக்கணு ஃபன் பாக்ஸ் சார்
கரெக்ட்டு தா
அதனால குடுத்து விரதில்ல சரி க்கு குடுத்து விட்டேதா சொல்லுவாங்க அப்பற பசங்க பீல் பண்ணுங்க
ஆமா ஃபீல் பண்ணுவாங்க
கிளாஸ்லா முடிஞ்சுச்சா
கிளாஸா ஆன்லைன் கிளாஸ் மூணு இன்றைக்கக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்ல நாளைக்கு தா ஆன்லைன் கிளாஸ்
ஓ சரிங்க சரி
ம் ம் அப்பற சொல்லுங்க
வெளியிலல்லா போனீங்களா
இல்ல இன்னைக்கு வெளியில போல ஏன்னா இருட்டிட்டியு இருக்கு மழ வர மாதி இருக்கு அதனால வெளியில போல
ஓ சரிங்க வர மழ வரட்டு ஏன்னா வெயில் தாங்க முடியல
ச்சு வந்து சம மேல நைட்டு புல்லா பேஞ்சிட்டே இருந்துச்சு
ஓ அப்டியா பரவால்ல
அ் நேத்து இருட்டிட்தா இருந்துச்சு இன்னக்கு இருட்டிட்தா இருக்கு
ஓ சரிங்க
நா ஷூ தொவைக்கலாம்னு சொல்ட்டு யோசிச்சே இருட்டிருச்சு
ஓ ஆமா வெயில் இருந்தாதானா காய வக்
ஆ இப்ப காலேஜ் வேர தொறந்து நெறைய ஷூ இருக்கு செரி தோச்சு போட்லா காலேஜ் போகும்போது ஷூ தா போடுவே ஏன்னா சப்பல் போடுற பழக்க இல்ல எனக்கு
ஓ சரி சரி
போன ஷூ தான் போடுவேன் சரி ஷூ தோச்சு போடலா எல்லா அழுக்காய்டுச்சன்னு சொல்லிட்டு யோசிச்சா மழ வந்துருச்சு மூணு நாளா யோசிக்கிறே மூணு நாளா இப்படிதா இருட்டா இருக்கு
அதா இப்பதா வ மழையே வர்ற மாரி இருக்கு இவ்ள நாள் வெயிலு
எப்ப எப்ப ஏதாச்சு ஒரு நாள் வெயில் வராதானு சொல்லிட்டு காத்துட்டுருக் தோச்சு போட்ருலான்னா காயறதுக்கு வந்து நெறைய நாள் விட்டா வந்து ஷூ கெட் டு போய்ரு அதனால யோசிச்சுட்ருக்க என்னா பண்ற றது அப்படின்ட்டு
அப்புற நீ என்ன பண்றீங்க
நா ஒன்னு பண்ணலங்க சும்மாதா இருக்கறே சும்மாதா படுத்திருந்தே ஏ நாலு ஒரு நாளை காளுக்கு கெளம்பனு பசங்கள கூப்ட போனு
செரி செரி
சாப்ட்டே அவ்வளதா வய
பைக்ல தாங்க சேரி சேரி ஸ்கூட்டி ஓட்ட தெரியுமா ஆ ஓகே ஓகே நீங்க பேசுற தூரமா கேக்குதுங்க ஆ ஆ இப்ப ஓகே
ஓ சரி ஓகே ஓகே அர்த்தா ம் ம்
என்ன எந்த பைக் ஓட்டுவீங்க பைக் ஓட்டுவீங்களா ஸ்கூட்டி ஓட்டுவீங்களா நா சும்மாதா இருக்கே
ஹலோ
ஹலோ
ம் கேக்குதாப் ப்பா இல்ல என்னா பண்ணிட்ருக்கீங்க ஏதோ ட்ரக்கு டக்குன்னு கேக்குதே
ட்ரு வா வாட்டர் பாட்டில் வச்சுட்டு இருக்க அனால
ஓ சரி சரி சரி சரி
அ அம் ஏ ஸ்க் பைக்ல போவீங்களா ஸ்கூட்டிலப் போவீங்களா
ஸ்கூட்டி
என்ன ஸ்கூட்டி வெச்சிருக்கீங்க
எனக்கு ஸ்கூட்டினா இந்த ஸ்கூட்டி கிடையாது சுசிக்கி இருக்குலையா
ஆமா டி வி எஸ் ஃபிஃப்டியா
இல்ல அதுக்கு பேரு என்ன சொல்றது சுசிக்கி அக்ஸஸ்
சேரி அத் தெர்ல பைக் ஓட்ட ஆசையா ஆஹ தெரில
ஓட்டன்னு ஆச அதெல்லா ஒரு ஆசையு இல்லங்க
இல்லையா சேரி சேரி
ஏற்கனவே ஃபுல்லா இதுலதா போய் போய் பாக்கு பசங்கள கூப் ட்டு எல்லாம் பண்ணிட்ருக்கு
ம்
ஒரு ஆசை இல்ல
ம் ம் போரடிச்சா எங்காச்சு போய்ட்டு வரலால்ல
எங்கங்க போக எங்க டைம்லா ரொம்பல்லா இருக்காது வெளியில போலான்னா எங்க வீட்ல அவ்ங்க ஈவ்னிங்தா வருவாங்க அவங் சாயங்காலொ வர்றதுக்கே லேட் ஆயிரு இப்ப இந்தோ கொஞ்ச நேரொந்தா இந்தா துணி எடுத்து மடிப்பே அப் ஆமா பா துணிய மடிச்சு பாத்ரத்தல்லா தேப்பே பசங்கள கூப்ட போனு வந்து பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி குடுக்கணு அவுங்க எழுதி முடிப்பாங்க அதுக்கப்றொ நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணு சாப்டணு ஸ்நாக்ஸா
அ
ஆ இல்லல்ல வந்தது உண்டு ஏதாவ்து ஸ்நாக்ஸு பாலு ஏதாவ்து குடிப்பாங் இல்லங்க இனிமேல்தா வந்து அவுங்க என்ன சொல்றாங்ளோ சில சமயொ ஏ பொண்ணு பாலையே குடிச்சுக்கிறே ஆ ஆமா பால் குடிச்சிக்கிற பிஸ்க்கெட் முக்கி சாப்ட்டுக்குற இல்ல வேற ஏதாது கேப்பா என்ன கேக்குறாங்களோ வந்துரு
சேரி சேரி ரொம்ப சின்னதாதான கேப்பாங்க பெரிய ஸ்நாக்ஸ்லா கேக்க மாட்டாங்கல்ல
அப்படில்லா இல்லங்க நேத்லா வந்தாங்க நேத்து ஏதாவ்து என்ன பண்றது தெரியில ஆ இல்ல வேண்டான்ட்டா அப்பறொ புட்டு இருக்குல புட்டு புட்ட வச்சு குடுத்தே அது சாப்ட்டாங்க சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரொ வ்ளாண்டாங்க வ்ளாண்டுட்டு வந்து எழுதுனா
ஹோமெக் எழ்துன சேரி சேரி
ம்
ம்
ஏதோ ஒண்ணு இப்போ சொல்லுங்க
நீங்கதா சொல்ணு
நீங்க என்ன நீங்க என்ன சமச்சீங்க நீங்களா உங்க டேடியா யாரு சமச்
ஆ எங்க அம்மா சமச்சாங்கங்க எங்க அம்மா சமச்சாங்க இன்னி க்கி சமைக்கெல நேத்துதே வெச்சுக்கிட்டாங்க
உங்க அம்மா ஓ சாரி சாரி ஆமா அ அப்பா அங்க இருக்காங்களோ
ஆமா ஆமா எங்க அம்மா ச மச்சாங்க நா வந்து அதா டயட்ல இருக்கல்ல ஆப்பிள் சாப்ட்ட நா நேத்து எக்சைஸ் பண்ணனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இன்னைக்கு கொஞ்ச லேட்டா தா ஏந்ச்சே அதுனால ஏந்ச்சோனே ஒரு முட்ட முட்ட சாப்ட்டே
ம் எப்டி அவுச்சு சாப்டுவீங்ளா
ச்சுதா
சேரி சேரி
ட சாப்ட்டு எங்க அம்மா கீர செஞ்சிருந்தாங்க சேரின் சொல்ட்டு சாப்பாட்லா வேணா கீர மட்டு குடுங்கன் சொல்ட்டு கீர சாப்ட்டுட்டு கிய அ கொஞ்ச பசிக்கிற மாரி இருந் ந்ச்சு சேரின் சொல்ட்டு ஆப்பிள் சாப்ட்டே
அது எப்டிங்க சாப்பாடே சாப்டாம இருப்பீங்ளா இருந்துர முடியுமா பரவால்ல நல்ல டயட்டு தா ஆனா என்னால முடியாதுங்க எதோ என்ன சொல்றது கொஞ்சமாவ்து சாப்டணு சாப் டலைனா எதோ ரொம்ப நாளா சாப்பாட பாக்காத மாரி ஆயிவேணா
மூணு நாள் ஆச்சு இன்னயோட மூணு நாள் ஆச்சு சாப்பாடு சாப்பிட்ல
ஆனா வந்து சாப்பிட்ணு உங்களுக்கு தோணல
ஆ ஹா தோண்ல எனக்கு வந்து பசிக்கவே பசிக் காது எனக்கு வந்து எப்பயாச்சு ஒரு வாட்டிதா பசிக்கு
செரி என்ன பொண்ணுதானே அதனாலா உங்களுக்கு அப்டி இருக்கு
ஆமா என இப்ப வந்து அஞ்சு ஞ்சர மணிக்க வந்து எக்சசைஸ் பண்ணனு அது ஒரு ரெண்டு மண் நேர எக்சசை ஸ் பண்ண
ம்
ம் பண்ணணு வே அதா அது வரைக்கு சும்மாதான இருக்கோ அப்டின்ட்டு
சேரி சேரி
அப்றோ நீங்க டயட்லா இல்லையா புரியில தூரமா கேக்குதுங்க
இப்போ
இப்பயு தூரமா கேக்குது ஆ இப்ப கரெக்டா கேக்குது
மொபைல் பக்கத்லே வச்சுருக்கணுமா என்ன ஹெட்ஃபோன் போட்டு கூட
தெர்லையே என்னன்ட்டு
ஹலோ
எந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்றீங்க ஹலோ ஆ இப்ப ஓகே கேக்குது எந்த ஹெட்செட் யூஸ் பண்றீங்க
ப்ளுடூத் ப்ளுடூத்
அது கழுத்துல போட்றதா இல்ல ஏர்பாட்ஸ் மாரியா
புரிய்ல
கழுத்துர போடுற மாதிரி
ஆமா ஆமா நெக் பேண்டு மாரிதா நெக்
நெக் பேண்ட் தா அதுல வந்து ரெண்டு இருக்குல்ல ஒ ஒரு இந்த சைடு இன்னொரு சைடு அதுல ரெண்டுத்ல எதாச்சு ஒன்னு தா ஸ்பீக்கரா இருக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து நீங்க முன்னாடி கொஞ்ச வச்சு பேசுனா கரெக்டா கேக்கு
அப்டிதாங்க போட்டு பேசுறே கரெக்ட்டா தா வச்சிருக்கிறே வாய் பக்கத்துலதா இருக்குது
நீங்க வந்து வேற எதாச்சு வாய் பக்கத்துல வச்சிருப்பீங்க இந்த ஸ் பீக்கர் எடுத்து வாய் பக்கத்துல வைங்க அதுல ரெண்டு இருக்கு ஆ இப்பயு தூரமாதா கேக்குது ஆனா கொஞ்ச தூரமா கேக்குது
ம் ஒனக்கு தெரியலப்பா இப்ப
ஆ இப்ப கேக்குது
ஓ அப்ப இத ஸ்பீக் கரா ஓ லெப்சைட் தான் இருக்குமா ஸ்பீக்கர் ரைட் சைடு நினச்சட்டு இருந்த நா வலது பக்கம் தான் ஸ்பீக்கர் இருக்கும்னு நச்சிட்டுந்தே
ஒரு ஒரு இதுல அந்த சைடு இருக்கும் ஒரு ஒரு இதுல இது இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது
சரிங்க சரிங்க
சரிங்க தோழி
ஓகே தோழி ம் ரொம்ப நன்றி ஓகேங்க ஓகே ஓகே ம் நன்றி